நா சரக்கு சரக்குன்னு எல்லாமே பண்ணுவேன்
சதக்கா தேவல்லாம பேச கூடாது
கொஞ்சிஸ் வேகமா பண்ணுவேன் அது வந்து என்னோட இது அப்டிதாங்க என்னோட தமிழ் மொழி அப்டிதான்
பிளாக் யார் கிட்ட படிச்சி இப்டி நம்ம அக்கா கிட்ட படிச்சனாலது இவ்ளோ உனக்கு இதுன்னு நெனைக்கிறேன்
பாங்கல்ல ஸ்கூல்ல அவங்க கிட்டதான்
ஆ
கமலாசிரியர் ஒல்லியா ஒர்த்தர் இருப்பாங்கல்ல
ஐயோ நானு அவங்க கிட்டத படிச்சே அவங்ககிட்ட படிச்சதே எ வாழ்க்கையே இப்டி ஆயிடுச்சு
அதுதா
அவங்கள ஏமாத்தி அவங்கள ஏமாத்தி ஏமாத்தி
ஒரு டைம் அப்டிதா அந்த தமிழ் ஆசிரியரு ஆ ஒக்காந்து முட்டை சாப் போட்டுருந்தே எங்க கிளாஸ்லயே ஒரு பொண்ணு ஒல்லியா இருக்கு ஐ இருக்கு நல்லா படிக்குல உனக்கு மறந்திருக்கு அந்த பொண்ணு கூட பேசியிருக்கமோ முன்னா நின்னு முட்டை சாப்பட்டு இருந்த அந்த குட்ஃப்ரெண்ட் ஒருத்தி எனக்கு இருக்கால அவ கூட சேர்ந்து திடீர்னு வந்து கண்ண அடிச்சிருச்சுன்னா அடிச்சு எனக்கு எதுவுமே ஆகல நானு திரும்ப அடிச்சுட்டே அந்த மிஸ்ஸ அடிச்சொன்னே ஆமா
ஆ
அடிச்சொன்னே இரு ஒனக்கெல்லா வந்து ஒன்னோட இளவரசிக்கிட்ட சொன்னாதா செரியாகு அப்டின்னு சொல்லிட் போய் சொல்றேன்
திதா
அவங்க வந்து அந்த என்னோடைய இது அ கிளாஸ இவங்கள பத் இதா சொன்னாங்க
நாங்க வந்து என்ன பண்ணுவோன்னா இது மேல ஏறி ஏறி ஓடுறது நிக்காம அது பின்னாடி இனிமே நாட்டியமாடுறது அந்த மாரிலா தா பண்ணோ
அந்த மாரி பண்ணி பண்ணிதா இப்போ தாமஸ் வீதியில இருக்க பொண்ணுக்கே வாழ்க்கையே நாட் டியத்துல போயிட்டுருக்கு
இல்ல அவ பாயசத்துக்காக ஓடிட்டு இருக்கா
அது தா அது தா அதா அந்த பேருந்துக்கு போற பணமே அந்த பொண்ணு சேத்தனாலேயே இந்த பாயசத்துக்கு ஆசப்படாம பேருந்துக்கு போற பணத்த சேத்தனாலே வீட்லயே நல்ல பாயாசோ செஞ்சு சாப்
எவ்ளோ தூரோ போறலாமா எங்க
அந்த பொண்ணு போறது அந்த ச் எங்க போனு ஒரு பொண்ணுக்கு இப்ப கடைசியா ஒரு பொண்ணுக்கு வந்து பொறந்த நாள் வந்த அப்போ நா கூட போன் பேசிட்டே வந்தேன்னு சொல்லி ஒரு இடத்துல இத ஆனல்ல
ஆமா உன்ன புடிச்சாங்கல
ஆ அந்த இடத்துக்கு போது
ஓ
டெய்லியு அந்த இடத்துக்கு போயிட்டு வர பணத்த வந்து சேர்த்தனாலயே வீட்லயே நல்ல பாயாசோ செஞ்சு சாப்பிடலா
என்ட்ட வந்து உனக்கு உடம்பு சரியலையா அப்டின்னு கேட்டா நானு ஆமா அப்டின்னு சொல்லி சொன்னே அப்ப வந்துட்டு எப்பிடி ஒடம்பு செரியில்லாம போச்சுன்னே தெரியல ஒரு வேல கல்யாணத்துக்கு போயிட்டுருந்த எல்லாரு எ மேல கண்ணு வச் ட்டாங்கன்னு நெனைக்கிற நா அழகா வந்திருந்தேன்ல அப்டின்னா இப்ப ஏ மேலதா கண்ணு வச்சிருக்கணு எல்லாரு
அப்ப ஏ மேல
ஒ மேலே வந்துட்டு இது ஏ மேல பட்டதேலா தூக்கி வீசுறது அந்த கருமா அதெல்லா தூக்கி வீசுறது ஒ எடோ
சேரி சொல்ட்டா வேணாமா
சொல்லு சொல்லு சொல்லு நெறைய வச்சிருக்க போலருக்கே
அதுதா எனக்கு நடந்ததெல்லா சொல்லி ரொம்ப நாள் ஆச்சில நம்ம பேசி
ஆமா ஆமா
செரியா அப்ப வந்து என்னாயிருக் சே அந்த பொண்ணு எல்லாமே சொல்லிருச்சா அதுக்கப்பற இவங்களு வந்துட்டாங்க அம்மால இது பண்ணிட்டு போயாச்சு போனதுக்கப்பறோ எல்லாமே முடிஞ்சிருச்சு அந்த பொண்ணு எல்லாமே இது பண்ண அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு அழுதுச்சு செரியா அவங்க போறாங்க ன்ட்டு அக்கா போறாங்கன்ட்டு அக்கா போறாங்கங்கிற அழுகைய விட அந்த தம்பி ஆழு கிறாரு விட அழுகறது அக்கா அழுதாங்க அழுதாங்க அதுக்கு அடுத்த நாள் ஃபோன் பண்ணி அக்காட்ட பேசினப்போ எனக்கு எல்லாமே இங்க ஒ இதாயிருச்சு அப்டிங்கிறாங்க
இல்ல நீ அக்கா அழுத எடத்துலயே எங்களுக்கு எடுத்து அனுப்பிருக்க வேண்டிதான
அத நா எங்க போய் எடுக்கறதுன்னு ஒனக்கு இருக்கு அத நா ஒனக்கு காட்
ஆ சேரி சேரி காட்டு நம்ம பாக்குறப்போ காமிச்சுதா
அதுக்கப்புற இதெல்லா ஆயிடுச்சு அந்த பொண்ணு எல்லா அழுதுட்டு வீட்டுக்கே வந்தாச்சு அந்த கல்யாணத்துல அக்கா உசருதா அக்கா வந்து அந்த தாலி கட்ற மஞ்ச கயிறலே எடுத்து பேக்ல வச்சுட்டு தா போயிருக்குது அம்மா என்ன கூப்ட்டாங்க அபி இங்க வா வா சாமி வா சாமின்னு கூப் டாங்களா ஏனுங்மா அப்படின்னு நான் கிட்டக்க போனே கிட்ட போனோனே அக்காவோட பேக தொறந்து காட்டுறாங்க எல்லாமே உசார எடுத்து வச்சிருக்கனா அத எல்லாமே
புரில புரில கல்யாணத்துக்கு முன்னாடி ஞா மறந்துட கூடாதுன்னு அது மறந்துற கூடாது
அன் அவங்க கற்றத்தாலி இல்ல அந்த மூணு நாள் கழிச்சு கழட்டுவாங்கல்ல அதுக்கு அப்ப சும்மா கட்டிக்கிறக்கு வேணுல அந்த அளவுக்கு யோசிச்சு எடுத்து வச்சிருக்காங்க அதுதா நா நானே வந்து எனக்கு ஒரு ஒரு விஷயமும் இப்படி தெரியிரப்போ அம்மா என கூப் ட்டு காட்டுறாங்க இங்க பாரு ஆ அதுக்கா இல்ல எந்த உசாருக்கு இந்த அக் க்கா எடுத்து வச்சிருதுன்னு தெரில பேக்ல வந்து அந்த கயிறு இருந்துச்சு அம்மா காட்டுனாங்க பாரு எவ்ளவு விவரமா இருக்கா ஐயோ அவங்க பிள்ளைல்லாம் நம்மளால புடிக்கவே முடியாதுமா அப்படிங்கறாங்க எல்லாமே தெரிஞ்சிருக்கு தான அர்த்தோ இந்த அக்கா எல்லாத்துலயு உசாராதான் இருக்கு நம்ம தான் நினைக்கிறோ இந்த அக்கா வந்து ஒரு இது
இப்ப உங்க அக்காக்கு வயசு கரட்டா எவ்ளோ ஆச்சு ஒரு இருவத்தி ஏழா இருவ இப்பவே இருவத்தாறா
ம்
ம் அதுக்கு ஒரு அவசரப்பட்டு ஒரு கல்யாணோ
ஆனா கரெக்டான இது இது தான இருவத்தஞ்சு இருவத்
ம் ம் கரெக்டான இதுதா
அடுத்த மாசத்துல ஆக்காக்க இது
பொறந்த நாளா
ம் சரி அந்த பொண்ணு எல்லா கதையு சொல்லிருச்சு இந்த தம்பி இது இது அது இது
அம்மா இப்ப அம்மா எப்படி வந்தாங்க காலைய கூட்டிட்டு போய்ட்டியா அம்மாவ இல்ல வரமாட்டேன்னு என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்கல்ல உங்க அம்மா ஏன் நீ ஏதோ பண்ணி கூட்டிட்டு வந்துடுவேன்னு சொன்ன
நா அதா நினைச்சே சேரி அப்போ அந்த இது பண்றக்கு வந்தாங்கல்ல மூஞ்சிக்கு போட்டுறவங்க அந்த அக்காட்ட கேட்டே அந்த அக்காவு அம்மாவ கூப்ட்டு வரலன்னாங்க சரி காலைல எதுக்கு அம்மா நானு விட்டுட்டு போய்ட்டே
நாங்க வந்திருந்தோல அந்த அன்னைக்கே அந்த மே மூஞ்சிக் போட்டு உடுறாங்களா அவங்களோட அம்மாலா வந்திருந்தாங்களா
ஆமா
ம் ம் காலைல அவ்ளோ சொந்தக்காரங்க மட்டுதா வந்திருப்பாங்க
ஆ ஆமா கல்யாணங்கறனால சொந்தக்காரங்க மட்டுதா வந்தாங்க
ம்
அதுக்கப்புறோ இந்த அந்த அண்ணா வந்து இது பண்றாருல கடைசில வந்து எல்லாமே அந்த அக்கா போய்ட்டு வந்து மூணுமண் நேரோ கழிச்சுட்டு வந்து சாப்ட்டதுக்கு அப்புறல்லா திரும்ப பொகைப்பட எடுத்தாங்க எடுத்தப்போ அவுங்க குடும்பமா இவுங்க லாஸ்ட் டா ஒரு குடும்பம் போய்து எடுப்பாங்கல்ல ஃபர்ஸ்ட்டு அந்த அண்ணா வோட குடும்போ வந்து எடுத்துட்டாங்க எல்லாமே எடுத்து முடிச்சுட்டாங்க அப்புறோ இந்த அக்காவோட குடும்போ இப்ப லைனா நின்னு எடுத்துட்டு இருக்கமோ நா ஒரு ஓரமா உக்காந்துட்டு இருக்கு போது என்னய்வே வா வா வான்லா கூப்ட்டாங்க அம்மாவே கூப்ட்டாங்க அக்காவு கூப்ட்டாங்க எல்லாருமே கூப்ட்டாங்க ஆனா இந்த பொண்ணு இந்த பொண்ணோட குடும்பத்த யாருமே கூப்டலனா கூ அந்த அந்த அண்ணா கா இது பண்றாரு அந்த பொண்ணோட குடும்பத்த கூப்ட்ருக்கணு தான அவுங்க ஏ கிட் ட தா உக்காந்துருக்காங்க ஆனா என்னயவே கூப்டுறாங்க அந்த பொண்ணோட குடும்பத்த கூப்பட்லன்னா ஆனா அவ்ளோ இது சொந்தக்காரங்கதா எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு ஏ அவங்கள கூப்பட்ல அவங்க யாருமேன்னு
இல்ல அவுங்க தனியா எது ஃபோட்டோல எடுத்துக்கலயா
எடுத்தாங்க தனியா அதுக்கப்புறோ கடைசியில இவங்களா போய் எடுத்தாங்க ஆனா குடும்பமா எல்லாரு எடுக்கம் போது இவங்களையு கூப்டணு தான என் நா ஒரு மூணாவது ஆள் தா அந்த எடத்துல பாக்குறப்போ ஆனா என்னையவே கூப்ட்டப்போ கண்டிப்பா இந்த அம் இவங்களையு கூப்ட்ருகணு தான இவுங்க அவுங்க மூஞ்சவே பாத்துட்டு உக்காந்துட்டு இருக்காங்க அந்த பொண்ணோட அம்மா
அவங்க இவங்க என்னன்னா அவுங்க இப்ப எப்படி நாங்க ஃபோட்டோ எடுக்கறோ அப்டின்னா எங்க அம்மா கூட பிறந்தவுங்க அவுங்க பிள்ளைங்க அந்த மாரி எடுப்போல்ல அவுங்க கொஞ்ச தூரத்து சொந்தமா கூட இருந்திருக்கலால்ல சித்தியோட புள்ள அந்த மாரி
ஆனா வந்து அந்த இவங்க அந்த அக்காவோட சொந்தக்காரங்க எல்லாருமே மேடையில இருக்கம் போது நானே இருக்கும் போது இவங்க நாலு பேர் மட்டு தான கீழ இருக்காங்கங்கிற இவுங்க நாலு பேரு அந்த அண்ணாவோட சொந்தோ அதுக்கு அப்ப கூப்பட்டுருக்கலால்ல அப்ப என்ன ஏ கூப்புட்ணு நா கேக்குற
ம் ம்
ஆனா ஏ ஆனா இந் இந்த பொண்ணோட அம்மா எப்டின்னா ஒரு ரொம்ப ஒருத்தவங்கள குத்தி காட்டி குத்தி காத்தி பேசுமாமா ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணா ஃபோனே வைக்காதாம ரொம்ப ஒருத்தவுங்கள வந்து குத்திக்காட்டி குத்திக்காட்டி சொல்லி காட்டுமாமா அதெல்லா வந்துட்டு அந்த அக் அக்காவோட அம்மாக்கு பிடிக்காதாமா அப்டின் அந்த அக்கா சொல்லிட் ருந்துச்சு
நம்ம அக்கா நெகத்துக்கெல்லா பண்ணாங்கல்ல அதுக்குல்லா எவ்ளோ ஆச்சு
அதுக்கெல்லா வந்து தொள்ளாயிருவாதாச்சாம்மா ஞாயித்துக்கெலம வந்து நகத்த பிச்சு உட்ருவாங்கலாமா
தொள்ளாயிருவாதா ஆச்சா
ஆமா நல்லா பண்ணிருந்தாங்க
தொள்ளாயிரூவானா இந்த ஆயிர ரூவாக்குள்ள வர தொள்ளாயிர ரூவா தான சொல்ற
ஆமா
இல்ல நம்பர் தெரியாம சொல்றியா
தொள்ளாயிரம் நீங்க தேவயில்லாம பேசாதங்க நம்பர்ஸ் ஆ
அயயாயிர ரூபா
அய்யோ
இங்க எங்கே தெரிமா பண்ணா நம்ம இங்கே எங்க வீட்டு கிட்ட இருந்து வரும்போது அந்த எறக்கத்துல ஒரு சிக்னல் இருக்குல்ல அங்க ஒரு கடை இருக்கும் தெரிமா பெரிய கடை
ம் இங்கில்லை இந்தக் அகா எப்டி பண்ணாங்கன்னா இது மூலியமா பாத்து சுண்டக்காமுத்தூர்லருந்து ஒரு அக்காவ கூ ப்டுதா பண்ணிருக்காங்க
ம்
தொள்ளாயிரமோ ஆயிரமோ நூ நூறு ரூபா சேர்த்தி வாங்கினாங்களாமா வந்துட்டு போறதுக்காக எவ்ளோ வாங்னாங்கன்னு தெரில
பரவால்ல அப்டினாலுமே
ம் அவுங்க இப்பதா
இல்ல அவுங்க ஒட்ட வெக்கிற மாரி ஒட்ட வெச்சா ப்பாங்ளா இல்ல என்ன பண்ணாங்கன்னு தெரில ஆனா இந்த இவங்கல்ல போடுவாங்க தெரிமா ஒட்ட வெக்கிறது வந்து கொஞ்சோ கம்மி கொஞ்சோ இது பண்றதெல்லா ஜாஸ்தினாங்க அந்த மாரி
உ தெரில என்ன பண்ணுச்சுன்னு உங்க அக்காக்கு ஆளுக்கு சேத்தி பண்ணாங்ளா
ஆஹா ரெண்டு கைக்கு
ஆனா இந்தா எங்க அக்கா பண்ணியிருந்தா நல்லாதா இருந்துச்சு
உம் நா பாக்கல கவனிக்கவே இல்லையே
ம் அதுக்கப்றோ இந்த குடும்பத்த கூப்டவே இல்ல அப்றோ
சோ அந்த இது நம்ம அக்கா வந்து இந்த பாவாடைய தூக்கிட்டு தலகுத்தும்பாங்கல்ல அதா ஞாபகம் வந்துச்சு வெளில வெளில நாங் கரெக்டா வந்தப் போ அவுங்க இப்டி பாவாடய தூக்கிட்டு நடந்து போயிட்ருந்தாங்கல்ல
ஆமா அது கொஞ்சோ அக்காக்கு இதுதான ட்ரெஸ் இது ஆனா அக்காக்கு அழகா மொகத்துல போட்ருந்தாங்கல்ல
ஆ நல்லா இருந்துச்சு நானு தலைல அந்த ஒட்ட வேச்சிருந்தாங்கள்ள அது என்னடா இப்டி ஒட்ட வெச்சிருக்காங்கன் பாத்த பக்கத்துல வந்து பாத்தப்பதா தெரிஞ்சு அது நல்லா இருந்துச்சு
ஆமா நல்லா பண்ணிருந்தாங்க
நா இவுங்க இந்த அ இந்த இன்னொரு அக்கா பண்றாங்கல்ல இன்னொரு அக்கா மூஞ்சிக்கு போட்டாங்கல்ல அந்த அக்கா வந்துட்டு கல்யாணத்துக்கு இவங்ளே கூப்டுட்டாங்ளா அப்டின்னு யோசிச்ச எப்டி பண்ணுவாங்கன்னு தெரிலயேன்னு ஆனா நல்லா பண்ணிருந்தாங்க அவுங்க வெளியல்லா பண்ணி குடுக்கறாங்ளா
ஆ வெளியவும் பண்றாங்க இருவதாயிரம்தா கேட்டாங்களாமா அப்றோ இந்த அக்கா வீட்ல இருந்து இந்த அக்காவோட தம்பி ரெண்டு தம்பிங்க பெரிப்பா எல்லாரு வந்து லைனா உக்காந்தறாங்க அக்காக்கு முடிஞ்சொன்னே அப்றோ யார மேக்கப்க்கு
நீ அப்டியெல்லா நீங் பண்ண கூடாதுல்ல
ஆ இந்த அவுங்க தெரிஞ்சவங்கங்கறனால கூடதான அக்கா கூட வேல செஞ்சவங்கதா எனக்கு அவுங்க ஒரு இது மாரிதா இங் ஆங்கில இதுலதா இருந்தாங்க
ஏ நான் ஆஹ அது சொல்லல அவுங்க வந்துட்டு யாருக்கு காசு குடுத்தாங்ளோ அவுங்களுக்கு பண்ணணு இன்னொரு
அதுதா அதுதா ஆனா லைனா வந்து எல்லா ஒக்காந்துக்கிறது அப்பறோ அண்ணாக் ஆமா பண்ணி வுட்டாங்க அப்பற அண்ணாக்கு வந்து அ முடிக்கு மட்டு இது பண்ணி வுட்டாங்க அதனால ஆறாயிர ரூவா சேத்தி இருவத்தி ஆறாயிர ரூவா வாங்கிட்டாங்க இப்ப கடசில
பரவால்ல ஆனா சொந்தக்காரங்களு உக்கார்றதுலா ரொம்ப இதுதா
ஆ தம்பிக ரெண்டு பேரு தம்பிக வந்து ஒக்காந்துக்குதுக அதுக்கப்பறோ வந்து அவுங்க பெரிப்பா ஒருத்தர் வந்து ஒக்காந்துட்டாரு நைட்டு காலைலயு ரெண்டு டைமு
சேரி இதுவு ஆம்பளைங்களுக்குலா அப்டி தேவையா
ம் நைட்டு வந்து ஒக்காந்துட்டாரு காலைலயு வந்து ஒக்காந்துட்டாரு அப்பற வந்து சாரீ நெறைய பேருக்கு வந்து அந்த அக்கா எடுத்து குடுத்தாங்க அப்பற இந்த அண்ணா இது பண்றாருன் சொன்னல்ல அந்தப்
இவங்கள கிளம்புறதுக் பாப்பாங்ளா இல்ல மத்தவ்ங்கள கிளப்பிவுட்றதுக்கு பாப்பாங்களா
ஒரே நிம்ஷ இரு எங்க அப்பா கூப்புட்றாரு
ஆ